ஹலோ வணக்கம்ங்க வணக்கம்ங்க எப்படி இரு கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நானா ரொம்ப நல்லா இருக்கேங்க ஆ என்னங்க என்ன சமையல் என்ன சாப் ட்டீங்க
நாங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்து கொஞ்ச டயடா இருந்துச்சு அதனால அப்பா இட்லி செஞ்சுட்டாங்க பத்து நிமிஷ வேலதா அதனால செஞ்சுட்டு இன்ஸ்டன்டா ஒரு சட்னி எப்பமே எங்க வீட்டுல ரெடியாவே இருக்கு ஆ கலக்கலா வறுத்து வச்சிருப்போ அத வச்சு வந்து கலக்கா சட்னி செஞ்சுட்டாங்க
ஓகே ஓகேங்க எனக்குமே நானு தான்ங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்கா சட்னியு தக்காளி சட்னியு செஞ்சேங்க எங்க வீட்லயு இட்லி தா ஆ எனக்குமே வேர்கர்கடல சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும்ங்க ந
நீ இட்லிக்கு நாக்குக்கு ருசியா இரு
ஆமாங்க எனக்கு அத ரொம்ப பிடிக்கும்ங்க எப்பவுமே நா ரொம்ப புடிக்குங்க எப்பவுமே நா அந்த தொக்கு அப்புறம் அந்த மாயி இருக்க விஷயங்கள்ல்லா நிறைய வந்து வந்து நா எடுத்துப்பேங்க ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உம் நீங்க சொன்னீங்க இந்த கலக்கா சட்னி அது வந்து நாங்க வேர்க்கல்ல சட்னிந்து சொல்லுவோ அ கலக்க சட்னினு சொல்லுவோ எனக்கு என்னன்னா கொஞ்ச ஊர் மாரி கல்யாண பண்ணிக்கவே இங்க வந்து நம்ம கலக்கா சட்னி வேர் கடல அந்த மாதிரி சொல்லுவோ ஆனா வந்து பாதீங்கன்ன நா கல்யாண பண்ணி போனே இல்லங்க அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நெ ல கடலன்னு சொல்றாங்க இங்க இந்த திருச்சி பக்கம்ல்லா வந்து நெலக் கடல அப்படின்றாங்களா எனக்கு சில தெல்லா எங்க வீட்டு பக்க வரும்போது வேர் கடல அப்படின்னு சொல்லுவே திரும்பி இங்க இவங்க வீட்டு பக்கம் வந்தா நெல கடலன்வ இதுவே எனக் ஒரு பஞ்சாயத்துங்க மாத்தி மாத்தி நா வந்து சொல்றது
மாத்தி மாத்தி பேசணு அப்படின்னா நம்ம வீட்டுல பேசனா அது அவங்களுக்கு புரியாது அங்க இருந்து வந்து இந்த பாஷைய நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியாதுன்னுவாங்க
எப்படியோ நம்ம தமிழ் தா பேச போறாங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு வார்த்தைய வச்சு நம்மளுக்கு வந்து மா படங்க இப்ப என்னன்னா இவரு அங்க வந்து பேசும்போது அவருக்கு ஒரு எதனா பே பேசுறாருன்னா அவருக்கு ஒரு இதுவா இருக் குகங்க ஆனா எப்பனாதா வர வ வரமாய் இருக்கு ஆனா நம்ம இங்க தன இந்த சொந்தங்கள் லோட வேதன எப்பமே இருக்கிற மாரி இருக்கு அப்ப என்னன்னா நா தா வந்து மாத்தி பேசனங்க ஏன்னா நா நா மட்டு தா உம் வேற மாரி பேசுவன்னா அத நா மாத்தி பேச இல்லனா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க நிறைய பேரு இருக்குவே என்ன இந்த பார்த்து இப்படித்தா நாங்க சொல்லுவோ நீ என்ன எப்படி சொல்ற அப்படின்ற மாரி இப்ப என வந்து கலைாயக்க ஆரம்பிச்சிருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா பெண்கள் தா எல்லாத்துக்குமே மாறிக்கணும்னு சொல்லுவாங் அது இதுல கரெக்டா அப்படி இருக்கு
எனக்கு சப்போர்ட்டுக்காக வந்து ஆள் இல்லங்க இப்ப என் என்ன என்னோட ஊருக்காரங்கல்லா நிறைய பேர் வந்து கூட இருந்தாங்கன்னா நா வந்து அந்த டைம் வந்து இப்படித்தா நாங்க பேசுவோ எங்க ஊர்ல அப்படின்றவ நம்ம சொல்லலா ஆனா அவங்க ஊர்ல போய் அவங்க பேசுற மாரி தா நம்ம பேசுறோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ஆகிட்டோனா வந்து நிறைய இந்த வார்த்தைகள் எல்லா வந்து நிறைய மாறுபட்டு நாங்க பேசி சிரிச்சது ஒண்ங்க நானுமே என்னோட கணவர கணவருமே
கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்குன்னு அங்க ஒரு தோழிகள் யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனால வாழ்க்கையே அப்டியே ஓடுது
ஆமா ஆமாங்க இப்ப வந்து எங்க நம்மல்லா வந்து என்ன சொல்லுவோங்க தொடப்போன் சொல்வோங்க அவுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீமாருன்
சீமாரு புதுசா இருக்குங்க நா புதுசா கேள்வி படுறேன்
அதேதாங்க அதுக்கு என்ன கேட்பாங்க நீ தொடப்பன்னு சொல்றியே அது இங்கிலீஷ் வார்த்தயானு கேப் பாங்க ஆனா வந்து நம்ம ஊரு பக்க நம்ம தொடப்போன்னு சொல்வோ வோ அவுங்க ஊரு பக்க சீமாருன்வாங்க இப்ப வந்து நம்ம நீங்க வந்து வீட் ட வந்து சுத்தம் பண்றத என்ன சொல்லுவீங்க வீட வந்து
கிளீனிங் சுத்தப்படுத்துறோ இததான்
பெருக்குறோன் சொல்லுவீங்ளா ஆனா அவுங்க வந்து கூட்டணுன் சொல்வாங்க க நம்ம பெருக்கணு அவுங்க கூட்டணு அதனால எனக்கே கன்ஃப்யூஸ் ஸாயிடுங்க சில டைம்ல என்ன பண்ணுவ இத பெருக்கணு நா சொல்லம் போது நா என்னப் இல்ல இல்ல இத கூட்டணு அப்டின்றமேரி சொல்லுவோ அப்ப நம்ம பல்லுத்தேக்கறது னு சொல்லுவோ அவுங்க பல்லு வளக்கறது னுவாங்க செரி அதோ ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நானுமே அந்த வார்த்தைகள் எல்லாம் மாத்தி
வார்த்தைகள் மாறுபடும் போது நம்பளும் வந்து கொழம்பிட்றோன் நெனக்கிறேன் நீங்க
அதேதாங்க இப்ப வந்து நம்ம ந்து கீழ உக்காறோலங்க அத நீங்க என்ன சொல்லுவீங்க க அந்த கால் போட்டு உக்காறது
கால் மேல கால் போட்டு ஒக்
இல்ல கீழ உக்காருவோலங்க சாப்புடும் போது எப்புடி உக்காருவீங்க ஆ சப்பாங்கால் தான சொல்லுவோ ஆனா அவுங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா சம்மணங்கால்னு சொல்லுவா செரி எனக்கு வந்து இந்த சப் ப்பாங்காலுன்றது கொஞ்ச சிரிப்பா இருக்கிற மாரி இருக்குது நா அந்த வார்த்தய வந்து மாத்திக்கிட்டே செரி நம்ப சம்மணங்கால்னே சொல்லுவோம்னு சொல்லிட்டேன்
து
கொழந்தைக்கி என்னன்னா நா சொல்றதுதா அவன்கே வந்து வார்த்தைய வந்து புடிச்சு பா திரும்பியு வந்து எங்க ஊர் பக்கோ வரும்போது அ என்னோட பையன வந்து எ அப் ண்ணா வந்து சப்பாங்கால் போடுனா அவ திரு திருன் முளிப்பா சப்பாங்காலா அப்படின்ற மாரி முழிப்பா அம்மா வந்து எனக்கு சம்மணங்கால் தான் சொல்லி் குடுத்துருக்காங்க அப்டின்ட்டு
கரெக்ட் தான் பிள்ளைங்க வந்து நம்ப என்ன பேசுறோமோ அததான் வந்து இப்பா கரெக்டா புரிஞ்சுப்பாங்க ஒவ்வொரு எடத்துக்கும் மாறுபடும்போது கொழந்தைங்களுக்கு வந்து கொழப்ப இருக் இருக்கூ தான்
அதுக்கப்புறம் நம்ம பொதுவா அந்த கொழ குழந்தைங்களுக்குல்லாம் பயம்முத்துறதுக்காக பூச்சிக்காரு வராரு சாப்ட்ரு புடிச்சிட்டு போயிடுவார் அப்டி சொல்லுவாங்க அவுங்கல்லா என்ன சொல்லுவாங்ன்னா பூச்சாண்டி வரான் சொல்வாங்க
எங்கயு எங்கயுமே பூச்சாண்டின்தா சொல்லுவோம்
அப்டிங்ளா அது பூச்சாண்டின்னு நான் கேள்விப்பட்ரு க நாங்க வந்து கொஞ்ச வந்து என்னன்னா நாங்க எங்க வீட்டு பக்கல்லா பூச்சிக்காரு பூச்சிக் காருன்றமாரி சொல்லிட்ருப்போ அது என்ன ஆயிடுச் சுனா நானும் சாப்பாடு ஊட்டும் போதுலா பொதுவா அப்டிதான் சொல்லு ஊருக்கு போம் போது து வந்து பாத்தீங்ன்னா என்னோடைய நாத்தனார் பொண்ணு வந்து அ த்த நீங்க என்ன பூச்சுக்காரு பூச்சுக்காருன்றீங்க அவ பூச்சி வச்சுன்ருப்பாங்களா எது அதே சொல்லிட்ருக்கீங்க அப்டின் கேட்டாங்களா எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறோ வந்து சேரி இது அப்புறோ இந்தவ இந்த விவாட நம்ம சொல்ல கூடாதுன்ட்டு எம் பையன வந்து பூச்சிக்கார்லந்து பூச்சாண்டின் சொல்லதுக்கு நா எவ்ளோ க
வே உ எப்டி சொல்றது உங்க பயணங்கள் அப்டியே மாற மாற எல்லா வார்த்தைகளும் மாறும்போது உங்குளுக்கே வந்து ரொம்ப கொழ ப்ப மாயிடுதுன் நெனைக்கிறே அதனாலதா இவ்வளவு
கரெக்ட் தாங்க அப்பப்ப நா இப்டி தாங்க உங்ககிட்ட நா எப்டி கேக்கறேனோ அதேமே நம்ம ந நம்மளுடைய சொந்தங்க கிட்டயுமே கேட்டுப்ப ஊர்ல இருக்கவங் கிட்ட இதெல்லா நம்ம இப்பிடிதான சொல்லுவோ ஆனா அவுங்க அப்பிடி சொ ல்றாங்க அப்டின்றமாரி நானுமே கொஞ்சோ வியப்பா கேப்பே எல்லார்கிட் யிமே அந்த ஊர் பாசோ எப்பமே இருக்குல்லங்க நம்ம பேசன்து அது வேற பக்கம் போம்போது மாறுபடது
எங்க மாறி போனாலுமே நம்ம வந்து சின்ன வய்சு லந்து பழகன வார்த்தைகள் ஊர் பாஷைகள் அதெல்லாம் மாறவே மாறாது வேணுனா அந்த த எட த்துக்கு தகுந்த மாரி நம்ம மாறிப்போமோ தவர அது கண்டிப்பா நம்மளால மறக்க முடியாது
ஆமாமாங்க சரியா சொன்னீங்க அ இ ப்ப வந்து நம்ம ஊர்ல இருக்ற மாரி நம்மளுக்கு எப்பமே வந்து அடுத்த ஊருக்கு போம்மோது அ நறைய விஷ்யங்கள் சந்தோஷம் தந்தாலுமே நம்ம ஊர் பாசோன்றது வந்து எப்பமே அது இருக்குங்க உங்களுக்கு உங்க ஊரு எவ்ளோ புடி போங்க என்னென்ன அனுபவோ இருக்குங்க உங்க ஊர் பக்கோ
கண்டிப்பா எனக்கு வந்து இங்க நறைய அனுபவம் இருக்கு எப்போ எனக்கு மைண்டு ஒரு மாரி இந்த தாலு எது இருந்தாலுமே நானு வந்து வெளிய கெளம்பி போய்டுவே கோவில் இங்க நறையருக்கு கோவில்க்கு போயி ட்டு வருவே நம்ப வந்து வேற எங்கயன்னா போணு பாட்டி ஊருக்கு அந்த மாரி போணு அப்டின்னா கிராம ட்ல வந்து அங்கங்க இருக்கு கோவிலு அதுவு தனியாவு அனுப்ப மாட்டாங்க கிராமத்ல ஆனா இங்கெல்லா வந்து த னியா அனுப்ச்சு விட்ருவாங்க போயிட்டு வாங்க இது உங்க ஊரு பழகிடுச்சு அப்டின் சொல்லிட்டு நறைய எடங்கள் இ க்கு சாப்பட்றதுக்கு புடிச்சதுனா அங்க போவே அதே மாரி ஷாப்பிங் போவே நறைய ட எட போயிட்டு வருவே தனியா அனுப்ச்சு விடுவாங்க நம்ப ஊருனா எனக்கு கம்ஃபடபிள் தாங்க
ஆமாமாங்க நம்ம படிச்ச ஸ்கூல் ஆகட்டு அப்புறோ நறைய விஷ்யங்கள் பாக்க மோது அந்த சின்ன வயசு நியாபகோ ல்லா வந்து வந்து போவு அதனால வந்து பா த்தீங்ன்னா நம்மளுக்கு ம் ரொம்பவே வந்து அது ஒரு சந்தோஷோ தருங்க நால்லா பையனோட படு ச்ச பள்ளி பக்கம் போகும்மோது ஒரு ஒரு உணர்வு உள்ளந்து வருங்கய் திரும்மியு போய் படிக்லாமா அந்த ஸ்கூலுக்கு அந்த மாரின்றமாய் வருங்க
கண்டிப்பா நம்ப வந்து கூல் லைஃப்லா கண்டிப்பா மறக்கவே முடியா து நா இப்ப கிளாஸுக்கு போற வழியில்லாங் கூட என்னோட ஸ்கூல்லெல்லா தாண்டி தா போவே அப்பெல்லா யோசி ப்போ நாங்க பண்ண அட்டகாசத்தலா இப்பலா யோசிச்சு பாத்தா சிரிப்பு வருதுங்க அந்த அளவுக்கு வ நறைய சே ட்டைகள் பண்ணிர்க்கோ வம்பு இழுத்துருக்கோ ஸ்டாஃப்ஸ் கிட்டியு வந்து அ வெளையாடிருக்கோம் அவ்ளோ ஞாபகங்கள் வந்து இருக்கு
கரெக்டா சொன்னீங்க
எல்லாருக்குமே ஒரு ஒரு கேங் இருக்கு அந்த கேங்ல வந்து நம்ப வந்து பண் ற சேட்டைகள் எல்லாமே வந்து கண்டிப்பா வாழ்நாள்ல நம்ப வாழ்க்கைல மறக்கவே முடியாத ஒரு ஞாபக ங்ளா இருக்கு காலேஜ் கூட போவோ ஆனா காலேஜ விட நம்ளுக்கு புடிச்ச லைஃப் எதுன் பாத்தோ அப்டினா கண்டி ப்பா அது ஸ்கூல் மெமரிஸ் தா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க
இப்ப எப்பமே வந்து பாத்தீங்ன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நம்மளுக்கு எப்பமே ரொம்ப சந்தோஷந் தருவாங்க உங்குளுக்கு கூல் ஃப்ரெண்ஸ்ல்லா நறைய புடிக்
கண்டிப்பா எல்லாருமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ல அது ஒரு பெட் நேம்னு ஒண்ணு இருக்குங்க அந்த பெட் நேம்லா வாழ்க்கைல மறக்கவும் முடியாது அத வந்து எ எப்டி சொல்றது யாரு எங்க பாத்தாலுமே அந்த பேரு வெச்சு கூப்டும் போது இல்ல அதெல்லா பாத்தோ அப்டினா கரெக்ட்டா அந்த ஞா பகங்கள்தா வரு
ஆமா ஆமாங்க சரியா சொன்னிங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆ எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் தாங்க ரொம்ப புடிக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் விட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு மனசு புடிச்சவங்க எப்பமே மனசுலந்து வெளிய போக மாட்டாங்க இன்னி வரைக்குமே வந் து அவங்ககிட்ட நம்ம பேசுணுமோ பேசுலியோ அவங்களுக்கு அவங்கள பேர் சொன்னாலுமே அந்த உ ணர்வு வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துருங்க
கண்டிப்பா அந்த மழலை அ பேச்சுல நம்ம பேசுறது பழகுறது எந்த வெகுளித்தன இல்லாம ஈகோ இல்லாம நம்ம பேசுவோம் பாத்திங்களா அந்த ஞாபகங்கல்லா நல்ல ஞாபகங்கள்தா
இப்ப இருக்க நம்ம ஆ இப்ப வந்து அதே நண்பர்கள் வந்து இப்ப வளந்து அவங்க ஒரு பெரிய ஆளா பாக்கது பா க்கம் போதுமே செரிங்க ஆனா வந்து அவங்கள நம்ம நெனைச்சு அவங்க பேர நெனைச்சு பாத்தா நம்ம அவங்க நம்ம பள்ளிக்கூடத்துல அவங்க முகந்தாங்க நம்மளுக்கு எப்பவுமே ஞாபக நீங்க வேணா ஒரு கண்ண மூடி ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க எப்பமே வந்து நம்ம ஒரு பேரு வந்து பாத்திங்கனா எ ஃப்ரெண்டு பேர் ஏதோ ஒன்னு சொல்றன் வெச்சுக்கோங்க புவனான்னு சொல்ற இல்லன்னா ஜெயான் சொல்றன் வெச்சுக்கோங்க கண்ண மூடிட்டு யோசிக்கும் போது இப்ப இருக்க அவங்க மூஞ்சி ஞாபக வராது அப்ப அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டுட் டு எப்படி நம்ம கூட பழக அதே மாரிதாங்க இருக்கு
நல்லதுங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ பள்ளி குழந்தைகள் அத அத ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க நல்ல ஞாபகங்கள் கொடுத்திங்க ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசினதுல
ஆமாங்க ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போங்க
கண்டிப்பா நன்றி
நன்றிங்க